ஹலோ
அக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க பாப்பா நீயு
ஆ நல்லா இருக்கங்க்கா என்ன பண்றீங்க ம் சாப்டங்கா நீங்க சாப்ட்டீங்ளா
பெஷல் மார்னிங்கி
இன்னக்கி காய்ல இதூக்கா
ஆ எந்து டக் டக்குன்னு பேசணு நிறுத்தி நிறுத்தி பேச கூடாது ஆ
சாம்பார்க்கா சாம்பார் அப்றொ முட்ட பொடிமாஸ் அப்பறொ மதியொ வந்து அதா அதாங்க்கா எண் வெங்காயொ அரிஞ்சி வச்சிக்கினு ஸ்லைசா சின்னச் சின்தா பச்ச மொளகா கருவப்புல கொத்தமல்லி போட்டு அவ்ள்தா எண்ண ஊத்தி கடைல பொடிமாஸ் பண்
அ அ இது வந்து முட்ட பொரியல் சொல்ல மாட்டீங்க ம் முட்ட பொடிமாஸா இதுக் பேரு
ஆமாக்கா முட்ட பொடிமாஸு முட்ட பொரியல்னா அத அவுச்ச முட்டதான அப்டி செய்வாங் கட் பண்ணி போட்டு
நா இது வந்து முட்ட பொரியல்தா சொல்லுவோ இந்த இத மு ட்ட வேக முட்டைய வந்து பொரியல் பண்றது எண்ண ஊத்தி கடுக் கருவப்ல போட்டு ஒரு வரமெளகா ரெண்டு வரமெளகா போட்டு அத்ல கொஞ்சொ வந்து பெரிய வெங்காயொ அல்லது சின்ன வெங்காயொ சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு கொஞ்சொ கருவப்ல் போட்டு உப்பு போட்டு அதுக்கப்பறொ வந்து முட்டையை ஒடச்சு ஊத்தி அப்டியே ப ம் ப்ரை பண்ணிட்டே இருந்தம்னா அந்த பொரியல் மாரி முட்ட வந்து அந்த உருண்ட வரு
மொளகாத்தூள்லா போடுவீங்ளா
மெளகாத்தூள் பெப்பர் மட்டு கருப்பு பெப்பர் மட்டு போடுவ அதுல போட்டு எறக்கிருவ ஆ ஹ தக்காளி எல்லா போட மாட்ட
ஆ அதுதாகா
அதா
அ நீங்க என்னது ஆ ஹ நாங்க போட மாட்டோங்கா வங்காயோ பச்சு மொளகா கருவப்ல அதா மிளகுத்தூளு போட்டு மொட்ய போட்டு பெரி பொடி மாஸ் பண்ணி அதா ரவுண்ட் ரவுண்டா வரல ரவ
அ செரிப்பா வீட்ல எல்லா எப்புடி இர்க்காங்க
நல்லாருக்காங்க்கா
வேலைக் பெய்ட்டாங்ளா அவுரு
ஆ பொயிட்டாங்க்கா பாப்பாலா என்ன பண்றாங்க
பாப்பா வந்து அம்மா வெச்சிருக்குது தம்பி வந்து தூங்கிட் ட்ருக்கா
அ அ ஹ
கண்ட்ரோல் பண்ணிதா பாத்துக்குற மாரி
கூலுக்கு போறாங்களாக்கா யார்னா
இல்லப்பா அங்கன் தம்பி வந்து இப்பதா டேரக்ட்டா யு கே ஜி சேத்திருக்கே அவன வந்து ஆ எல் கே ஜி படிக்க வெக்கில
அ அ
டேரெக்ட்டா யு கே ஜி சேத்திர்க்கே அது பதினொன்னாந்தேதி தா ஸ்கூலு அது வர்ற வியாழன் இல்லாம அடுத்த வியாழன்ப்பா ஸ்கூலு
ஒ ஓ நாலாந்தே தெனக்கா ஓப்பனு ஸ்கூலு
ப இவ்ங்கள வந்து இப்ப தான ஸ்கூல் சேத்திருக்கே அதுனால வந்து புது ஸ்கூலா
அ அ
அத்னால வந்து கொஞ்ச லேட்டா ஆரமிக்லாட்ரு ஆரம்பிக்கிறாங்க
எல்லாரு சாப்ட்டாங்களா அங்க
தம்பிதா சாப்ட்டு படுத் தூங்குறா
ஆ இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க மதியொ
நா காலைலயே செஞ்சுட்டப்பா காலைல பழை சாதொருந்துது அத எல்லாரு சாப் ட்டோ அதுக்கப்றொ வந்து கத்ரிக்கா இருக்குல்ல வீட்டு செடி போட்ருக்கோ அந்த செடிக்காய் பறிச்சி அப்டியே கத்திரிக்கா கடயல் அப்றொ வந்தூ
கத்திரிக்கா கட
யில
அது எப்டிக்கா செய்வீங்க கத்திரிக்கா கடையல்
கத்திரிக்காய வந்து சின்னச் சின்னதா அரிச்சிருவணும்ப்பா பொடிப் பொடியா
ம்
எண்ண ஊத்தி கொஞ்சொ கடுகு போட்டு கொஞ்ச சீரகொ போட்ரோணு அதுக்குள்ள அதுக்கப்றொ வந்து சின்ன வெங்காயந்தா போடோணு சின்ன வெங்காயொ வந்து ஆ கட் பண்ணக்கூடா அப்டே முழுசு முழுசா பூண்டுயா அதே மாரிதா முழுசு முழுசா போடோணு தக்காளி வந்து சின்னச் சின்னதா கட் எப்டி இருகணு ஏனா அது பெருஸ் சா இருந்தா வதங்காதல்ல அதுனால இதெல்லா ஒன்னு ரெண்டா வதக் கி நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காயு நல்லா வதக் கீட்டு உம் அதாவ் து வந்து நீங்க கடாய்ல வெக்கிறதார்ந்தா மூடி வெச்சு மூடி வெச்சு கொஞ்சோனு அர டம்ளர் தண்ணி ஊத்தி இது பண்ணோனு மிக்ஸ் ம் அஹ் குக்கர்ல வெக்கிறதார்ந்தா ரெண்டு ஆஹ் ரெண்டு விசில் மூனு விசில் உட்டினா நல்லா சாஃப்ட்டா வெந்துரு அதுக்கப்பறோ எறக் கிட்டு அதுல உப்பு போட்டு நல்லா கத்திரிக்காய மசிச்சி விடோனு க அதக் கடஞ்சு விடோனு
உம்
கடஞ்சு விட்டீங்ன்னா உப் பு போட்டு கசஞ்சி விட்னா அதுல மஞ்சத்தூளு சாம்பார் தூள் போட்டு கொஞ்ச கொதிக்க விட்டு அதுக்கப்பறோ புளித்தண்ணி ஊத்தி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்றோ வந்து ஆஹ் தண்ணி எல்லா ஃபில்ட்ராய ஒன்னு பண்ணு தண்ணி எல்லா நிறுத் திரோணு பட் அதுலே வெந்து வந் ரோனு ஆஹ் ஒ அர டம்பளர் தா தண்ணி ஊத்தி வேக வெக்கணு ஃபுல்லாவ்லா ஊத்தி வெக் வைக்
கத்திரிக்காவ மட்டுமாக்கா
ஆஹ் கத்திரிக்கா அதா அப்லே சொன்னல்ல எண்ண ஊத்தி கடுவு கருவெப்புள் போட்டு கத்திரிக்காயே நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வீ ரெண்டு விசில் ஊட்டினா நல்லா வா வெந்து வந்துரு
ஓ ஓ
அதுல மஞ்ச தூளு சாம்பார் தூள் போட்டுதா வேக வெக்கோணு அதுக் கப்பறோ எடுத்துட்டு கொஞ்சோன் புளித் தண்ணி ஊத்தி நல்லா எண் தண்ணி சுண்டி வந்ததுக்கப்பறோ ஒரு தாளிப் குடுத்துப்பாரு சூப்பரா இருக்கு
ஆஹ் எப்டி இது சாம்பார் மாரி வெப்பீங்ளா இல்ல க
இல்ல சாம்பார் கடஞ்ச மாரி இந்த கீரைல்லா கடைவாங்ல அந்த மார்ருக்கு
ஓ ஓ க த்திரிக்கா சாம்பாராக்கா
இது வந்து கத்திரிக்கா கடையல்ஞ்சொல்லுவாங்க கடையிறது அப்டி சொல்லுவாங்க உம் ஒவ்வொரு என்னப்பா
கீர கொழ்ம்பு வெச்சா கீரக் கடையில சொல்லுவீங்களா
ஆமா கீரை கடையறது அப்படி சொல்லுவோம்
ஆமா
ஆமாப்பா அங்க மழ வரமா இருக்க கா
நேத்து தீனுச்சக்கா இன்னைக்கு வெயில் அடிக்குது
இங்க கொஞ்சம் மழை வர மாதிரிதான் இருக்கு மழ வர மாதிரி அப்படியே மோடமா இருக்கு ஆமா
கிளைமேட்டே வேற சேஞ்ச் ஆயிடுச்சுக்கா சாயந்திரமா ஈவினிங் போல சே சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனா மழையே வரல
செர் செரி மழை இங்கே வந்து மழ மழயெல்லாம் வர மாதிரி இருந்தது அப்புறம் நின்றுறிச்சு பா நேத்து நல்ல மழை பெய்ற மாதிரி இருந்தது
ஓ கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சா
ஆமாப்பா
ஆஹ்
உஹ்
செ எங்க போ நீங்க சண்டேல
எங்க இங்கயா இங்க வீட்டு வேல செய்றதுக்குே சரியா என் பாப்பா எல்லாரும் கேஸ்சுல சமைப்பாங்க நான் சண்டைனா அடுப்புல சமைக்கணும்
அடுப்புல சமைக்குதாக்கா நல்லது
நல்லதான் எல்லானாலும் முடியலைலப்பா நானும் ரெண்டு கொழந்தையும் ஆப்ரேஷன் வேறையா கேஸ் எல்லாம் இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்கே ட்ரம்மே அது இல்லாத அடிஷ்னலா ஒண்ணு வெச்சிருக்கேன்
ஆஹ் ஆஹ்
இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு கேஸ்ல பிடிக்க மாட்டேக்குது சமையல் விறகடுப்புல சமைச்சு சாப்பிட்டா சாப்பாடு வடிக்கிறது எல்லாமே விறகடுப்புலதான்
அது தணி ருசி தனக்கா அடுப்புல செய்றது இப்பதான் எல்லாரும் கேஸ் வந்துரு
மண்பானையை வச்சு சமைச்சு ஆமாப்பா கேஸ்ல வச்ச கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது அவ கே சீக்கிர நான் வந்து டீ காஃபி மட்டும்தான் கேஸ் அதாவது ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்துருப்பாப்பா கேஸு
ஆஹ் ஆஹ் மூணு மாசம் வர
த்து மேல தாண்டி மூணு மாசத்துக்கு மேலதா தாட்டிருவே
ஆஹ் எங் இங்கலா ஒரு ரெண்டு மாசமே வரத்தா அதிகந்தா நா எல்லன் இங்க ஆயரூபா கா
இங்கியு அதே ரேட்டுத்தா
அத இப்ப புக் பண்ணா கூட சீக்கிரமா வரமாட்டிங்கிது
ஆமா ஆமா இது புக் பண்ணாலு லேட்டாகுது அது இல்லாத உஹம் வீட்டுக்கிட்டே கொண்ணாந்து போட்றனால நூறுபா எச்சா குடுக்குறாங்க
ஓ ஓ
வீட்லயே கொண்ணந்து குடுத்துருவாங்க வீட்டுக்கு நம் வீட்டுக்கு முன்னாடியே கொண்டாந்து குத்தற்றாங்க அது நூறுபா ஆயிரத்திநூறு ஆஹ் அப்டியா
ஆனா இங்க அந்த சார்ஜ்லா இல்ல
உம் அநியாய அப்னா இங்கதா
ஆஹ் ஆமாக்கா இங்க கேஸுக்கு மட்டுந்தா வந்து
ஆஹ் பாப்போங்க்கா டி வி இருக்கு ஆனா செட் டா பாக்ஸ் சேக்குல போன்ல கனைக்ட் பண்ணிதா பாப்போ நீங்க பாப்
நா இந்த அதான்ந்த இவன ஸ்கூல்ல சேத்துட்டு ப்ச் வீ வீட்லயே வில்லேஜியா வீட்லயே இருக்குமோ ஒரு மா மாரியா இருக்குது எதுமே ப்ச் ஒரு நியூஸ் பாக்க முடியாது எதுமே பாக்க முடியாது செல்லயே பாத்துட்டுருக்க முடியுமா அ டீ வியாருந்தா டக்குனு போட்டுட்டு அது பெசாம இருக்கு
டீ வி இருக்கலக்கா
டிஸவி இருக்குது பஸ்ட்டு செவத்துல மாற்றது பத்தாயிரரூவா போட்டு வாங்கிருக்கிறாப்டி
உம் உம்
ஆனாலு டி வி வந்து செல்லு இருக்கா அதான டி வி இலுக்ல
உம் உம்
அதனால செல்லுல கனெக்ட் பண்ணிதா ஏனா பையனுயங்க படிக்க மாட்டானுங்க கெட்டு போயிருவானுக
ஒ ஓ ஓ அப்ப ஃபோன் யூஸ் பண்றாங்கள்ள பாப்பாங்க
ஃபோன் ஃபோன்லாந் தரவே மாட்டனே
அதாங்க்கா இப்ப எல்லா போனு ஆஹ் அஹ்
கையில குடுத்தே பழக்கணதில்ல இது வரைக்குமே குடுப்பே ஒரு ரெண்டு நிமிஷம் குடுப்பே அவ்ளோதா வாங்கிருவே சும்மா பொழுதன்னைக்கு சோர் த்து நா போனு சில கொழந்தைங்களா அப்படி இருக்காங்களா அப்படியெல்லா இங்க ரூல்ஸ் எல்லா கெடையாது சாப்ட்டா சாப்டு சாப்டாட்டி இரு அப்படின்னனோ அவங்களே போட்டு சாப்ப இன்ன வரைக்கு ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு எல்லா எதுமே ஊட்டியே உட மாட்டே அவங்களா தட்டுல போட்டு வைப்பே அவங்களே சாப்டுக்குவாங்க
பரவால குட் பாயா இருக்காங்க்கா குட் கேளு குட்
இவரு அதா நேத் தேக்கூட நேத்துக் கூட சொன்னாரு ஒனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சாப்பாடு ரெண்டு பேத் பாப்பா அவளுக்கு ஒன்ற வயசுல மூ ஒரு வயசு மூணு மாசத்துலருந்தே நா சாப்பாடே ரெண்டு பேத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஊட்டனதே கெடையாது இந்த ஒரு வயசுல இந்த எட் மாசத்துல ஊட்டனதுதா
ஆனா எங்க அக்கா பசங்களா அப்டி ஃபோன் இருந்தாதா சாப்பட்றானுங்க ஃபோனு கையில வெச்சுகுனுதா சாப்புறானுங்களே
அதா எல்லாருமே இவகள பத்தி பாராட்டுறாங்க பரவால்லக்கா எப்டி வளத்திருக்கீங்க அப்டின்னு அப்டின்னு
ஆ
ரெண்டு நாள் உட்டு பாக்கணு பாப்பா அப்படியெல்லா கெடையாது ரெண்டு நாள் உடனு மூணாவ்து நாளு அவ்களே சாப்பாடு கேட்டு அழுகுவாங்க நம்ம ஃபோன் குடுத்து பலகுனோ நம்மளே குடுத்துக் கெடுத் த்துற மாரி ஆயிரும்ல
ஆமாக்கா அது என்னவோ கரட்டுதா
நா அதுனால ஃபோனே ரெண்டு பேத்துக்கு குடுக்க மாட்டே அவ்ங்க இல்லாத தூங்குன டைம்ல மட்டுந்தா நா எதாவ்து இந்த ரீல்ஸ் பாக்குறது அது மாரி எதாவ்து பாப்பே இல்லைனா அது கூட கெடையாது சு ம்மாதா ஃபோன் நெட்டு் வேஸ்ட்டா தா போகு
ஓ ஓ ஃபைஜ் ஜிங்லாக்கா
ஆமாப்பா
ஆஹ் அஹ்
ஃபோனல்லா குடுக்கவே மாட்டே எ ரெண்டு வேத்துக்கு சாப்ட்டா சாப்டு சாப்டாட்டி வேணான்னா உட்ரு நீ கம்ப்பளே பண்லேனா அவனே பசிக்குதுமா அப்டின்பே சோறு போட்டு வப்பே சாப்ட்டுக்குவே பாப்பா ஊ ஊன்பா அப்பவே தெரிஞ்சுக்குவோ பசிக்குதுன்னு அழுவு
ஆனா இங்கருக் பாப்போலா அப்டி இல்லக்கா
கீழயு மேலையு எரைச்சிட்டு சாப்ட்டுக்குவாங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒரு பிளேட்டு இவங்களுக்கு ஒரு பிளேட் ட்டு
ம் ம்
தோச மட்டு நம்ம புட்டு புட்டு போடோணுப்பா அவங்க சாப் டுக்குவாங்க அந்த ஒரு வேல செய்யோணு ஆ ஆமா தட்டுல புட்டு புட்டு போட் டா எடுத்தெடுத்து சாப்ட்டுக்குவாங்க அவங்ளுக்கு பிக்க தெரியதுல்ல பாப்பாக்கு பிக்க தெரியாது தம்பி சாப்ட்டுகிட்டியா பாப்பாவுக்கு ஒரு வயசு நாலு மாச ன ஆகுது
ஆ அ
அதனால புட்டு போட்டா அவங்களே சாப்ட்டுக்குவாங்க
ம் சேர் சேரிக்கா
ம் செரிப்பா
அ செரிக்கா தேங்க்யூக்கா
அ நன்றிப்பா ஃப்ரீயா இருந்தீங்ன்னா இன்னொரு கால் கூட பேசுங்க
ம் சேரி ஓகேக்கா
ம் சேரிப்பா வச்சு
ஆஹ் தேங்க்ஸ்கா ஆஹ் சரிக்கா